டிகீங்கேக்கா
நல்லா இருக்கேம்மா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லார்க்கேங்க்கா நீங்க ஏ சா ஆ சாப்ட்டங்க்கா நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ நானு சாப் ட்டமா
செரிங்க்கா வீட்ல எல்லா நல்லார்க்காங்ளா
எல்லா நல்லார்க்காங்க
ம் செரிக்கா ம் எல்லாரு நல்லார்க்காங்க தம்பி இன்னைக் கி பள்ளியில் அழைச்சு விட்டு சென்று முதல் வகுப்பு அ ஆரம்புச்சு வெச்சிருக்கேங்க்கா
அப்டியா பரவால்லமா நம்ப தூய தமிழ்ல பேசணுன்ற அவசியோ இல்லன் சொல்லி
ஆ அப்டிங்ளா செரி செரிக்கா அஹ் பள்ளு யூ கே ஜி சேர டைரக்டா சேத்திரிக்கேங்க்கா தம்பிய ஆ எல் கே ஜி போடல யூ கே ஜி சேத்தீர்க்கே
இன்னொரு பைய்யனுக்கு என்ன வயசு ஆகுது
பாப்பாவுக்கு ஒன்ற வயசு ஆகப்போகுது
ஓ பாப்
ஆ ஆமாங்க்கா பைய்யன் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பாப்பா ஆஹ் இது நா பாப்பாவுக்கு ரெண்டரை வயசு ஆகபோகுது ஃபீட் பண்ணிட்டு இருக்கே பால் குடிச்சுட்டு இருக்காங்க
ரெண்டரை வயசு வரைக்குமா
நானு அவனு தம்பிக்கெல்லா ரெண்டு வயசு வரைக்கு குடுத்த பாப்பாவுக்கு ஒன்றரை வயசு வரைக் குடுத்துருக்கே இன்ன வரைக்கு
இல்ல நல்லதுதா நல்லதுதா ஆனா நம்மளுக்கு ஒடம்பு போடாம இருக்கு
அப்டிங்ளா
ஃபீட் பண்ண பண்ண நம்மளுக்கு ஒடம்பு போகாது அது ஸ்டாப் பண்ண பின்னடிதா குண்டாயிட்டு வருவோ
சரி சரிக்கா இல்ல நா ஆ ஐய்ய கல்யாணோ ஆகி எந்த ஒடம்புல இருந்தேனோ அதே ஒடம்புலதா இருக்கே இந்த தொப்ப மட்டுந்தா போட் டுருக்கு அது ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்ளா
அப்பிடியா
அதனால தொப்ப மட்டுந்தா போ டுருது ஒடம்பு எப்பவும் போல அந்த மேரேஜ் ஆனதுலந்து அதே ஒடம்பதா மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்கே
ஒஹோ பரவாயில்லயே அப்டினா நா எல்லா அப்டியே நாற்பது கிலோல இருந்து டபுளுக்கு மேல டபுள் மேல ஆயிட்ட நாற்பது கிலோல இருந்த கல்யணத்தப்ப இப்ப எண்பதுக்கு மேல தாண்டிட்ட
இப்போ நீங்க வந்து ப்ச் எதோ ஒரு அஹ் சாப்பாடு ரசோ அந்த மா நா வந்து அப்பிடி கெடையாது விளை விறகடுப்புலதா சமைக்கிறது வீட்டு வேல ஆப்ற என்னங்க்கா
அதுதா இன்னு நல்லது வேல அதிகமா செய்றீங்க
ஆஹ் வெறகடுப்புல சமைக்கிறது குனிஞ்சு நெஞ்சு வாசல்ல ஃபுல்லா ஊட்டுறது அப்றோ துணி துணி மட்டும் அலச மாட்டா எங்க அம்மாவோட வேல மீதி சமைக்கிற சாப் சாப்பாடு ரசம் பொரியல் அ காலையில கொழம்பு அது அது இல்லாத ஒரு சட்னி இப்பிடியே சமையல் ரூமுக்கும் அடுங்கரைக்கு போயிட்டு போயிட்டு நடக்கிறதே ஒரு பத்து நட வந்துரும்
உம்
நடந்துகிட்டே இருக்கிற மாரி ஒரு ஃபீலா இருக்கும் எப்படா உக்காரனு தோணும்
உஹ்ஹும்
அதனாலயே என்னன்னு தெர்ல ஒடம்பு ஏற் ள்ளனே
ஆனா ஏறும்னு நெனைக்கிறேன் ங்களா
ட எனக்கு இந்த தொப்பை கொறைஞ்சா போதும் நான் நெனைக்கவே மாட்டறேன் ஒடம்பு தொப்பை மட்டும் கொறைஞ்சா போதும் ஒடம்பு வந்து அதே நாப்பத்தஞ்சு கிலோ இருக்கேன்கா இப்போ
ஆஹ்
இய் அதிகம் தான் இது க
இல்ல அது அதிகம் எல்லாம் கெடையாது வயசு என்ன ஆகுது
முப்பத்தி நாலு வயசாயிடுச்சுக்கா
நாப்பத்தஞ்சு வயசுனா அத்து நாற்பத்தி அஞ்சு கிலோனா கம்மிதான் கம்மி தான் அதிக எல்லாம் கெடையாது எனக்கு முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டுக்கு நான் எண்பத் பத்தி நாலு இருக்கேன்
ஆஹ்ஹ்
அப்போ ஆஹ் அதான் அதுதான் சொல்றேனா பாதிக்கு பாதி
உம் நாப்பத்தஞ்சு கிலோ இப்போ ஒரு கிலோ கொறைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க நாப்பத்தி நாலு தான் வருது நாலரை காட்டுது அது கரெக்ட் நாப்பத்தஞ்சு கிலோ காட்டுது
இல்ல அப்ப பார்த்தா உனக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் வேணும் நீ ரொம்ப வீக்கா இருக்க தான் அர்த்தம் எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு அம்பதாவது இருக்கணும்
போதுக்கும் இன்னோ ஒடம்பே ஆனா கொஞ்சோ அந்த கொழந்த பொறந்ததுக்குப்புறோ கொஞ்சோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ ஏறி இருப்பே அதுக்கப் புறோ அதே ஒடம்புதா எனக்கு தெரிஞ்ச வரைக்கோ அதே ஒடம்புதா இருக்கே
அது இல்லப்பா தாய்ப்பால் குடுக்க போகும்போது கண்டிப்பா நல்லா சாப் ப்பாடு சாப்பிட் னோல அது சாப்பிட்தா உனக்கு இதா இருக்கோ நீ வந்துட்டு வேலையே செஞ்சுட்டு வந்துட்டு சரியா சாப் படாம இருந்தீங்கன்னா ஓ இன்னும் ரொம்ப வீக் காயிடுவீங்க நீங்க வெறும் பால் குடுக்கும்போது அந்த கொந்தைக்கோ ஸ்ட்ரென்த்து கெடைக்காதுல
பாப்பாவுக்கு நல்லா ஸ்ட்ரென்தா இருக்காங்க நா தா ரொம்ப வீக்கா இருக்கே
ஆ நீங்க ஸ்ட்ரென்தா இருக்க மாரிதெரிஞ்சாலு நீ நல்லா சாப்ட்டாதானே கொழந்தைக்கு ஸ்ட்ரென்தான பால் கெடைக்கோ அதனால் அதனால நீங்களு நல்லா சாப்ட்டுட்டு நல்லா ஸ்ட்ரென்த்தா இருந்தா தானே கேக்றே
ஆமா ஆமாக்கா உண்மதா
சாப்டுங்க நல்லா ஹெல் த்தியான ஃபுட்ட சாப்
ம் செரிங்கா
சைடு வில்லேஜ் சைடா நீங்க இருக்
ஆமாக்கா வில்லேஜு சைடு தாக்கா
இப்பலா நெறைய காய் அது
வீட்லேயே செடி போட்ருக்கோகா எல்லா செடியு இருக்கு வீட்லயே
ஓஹோ அப்ப அந்த வேலயெல்லா கூட தனியா செய்வீங்களா
ஐயோ ஆமாக்கா அதுதா சொல்ல வந்தே செடி பூண்டுங்குறது தண்ணி ஊத்தறது அந்த எல்லா மரமு இருக் கொய்யா மரோ ஆரஞ்சு மரோ அப்றோ சப்போட்டா மரோ சீத்தா மரோ அப்றோ குருங்கு மரோ புங்கமரோ ரோஸ்செடி கருவேப்பில்லை எல்லாமே இருக்கு கத்ரிக்கா
இங்கு எல்லா வேலையு நீங்க ஒர்த்தரே செய் ரிங்ளா
அம்மாவு நானு இருக்கோ அம்மா கொஞ்ச நேர வேல செய்வாங்க நா கொஞ்ச நேர மாத்திக்குவே
ஓ அம்மாவா மாமியாரா
அம்மா எங்கம்மா ஆஹ் நாங்க எங்கம்மா வீட்லே இருக்கோ அவரு இங்கேதா இருக்காப்டி
சேரி உங்க கூட பொறந்தவ்ங்க இருக் காங்ளா
அக்கா ஒன்னு அவளு நல்லா வெல் செட்டில் ஆயிட்டா
ஆஹ்
அதனால செரி நாங்களே பாத்துக்கிட்டு இருக்கோ அம்மா ஒத்தையதா இருக்காங்க ஆஹ் அவ்ங்களு ஒத்தயா தா இருக்காங்க அப்பா இல்ல
ஆஹ்
சேரி அப்றோ கல்யாண ஆகி ஆறு வர்ஷ ஆயிர்ச்சு ஆறு வர்ஷத்துலருந்து இங்கதா இருக்கோ
செரி செரிங்க
அஹ் எறந்துட்டாங் கல்யாண்னாகி ஆயி நாலு வர்ஷம் நாலு மாச முடிஞ்சு எங்க அப்பா எறந்துட்டாங்க செரி அவ்ங்க வீட்லயு மூணு பசங்களா செரி என்ன பண்றதுன் சொல்லிட்டு அவரு இங்கெ வந்துட்டாப்டி எதோ அப்டி அவரு கரூர் வேலைக் போயிட்ருப்பாரு இன்னக்கி லீவ் போட் டு தம்பிக்கு அட்மிஷன் போடனுனால லீவ் போட்டாரு இன்னக்கி
உம்
அப்டியே குடும்ப ரன் ஆயிட்ருக்கு அம்மாவா மார்க்கெட்டு் போவாங் க சந்தைக்கு போவாங்க இப்ப காய் உழிச்சுட்டு இருக்காங்க நாளைக்கு கி வெங்கமேடு சந்த அங்க போய் காய போட்டுங்கப் ப்பா செஞ்ச வேலய அப்டே எங்க அம்மா எடுத்து செஞ்சுட்டுருக்காங்க
விக்கிறதா
கிறது தேங்கா விக்கிறது உம் தேங்காய் மொ மொத்தமா மொத்தமா வாங்கி வந்து போட்டு ப்றோ தேங்காயு ஒரு ஆயிரங்காயி ரெண்டாயிரங்காயு எப்டி
உம் உம்
அஹ் அம்மாவே கடப்பாறைல உழிச்சிருவாங்க
ஆஹ் ஹா
உழிச்சு சந்தைக்கு நாளைக்கு எடுத்துட்டு போவாங்க அப்றோ நாளைக்கு லீவு தானே அப்டின் நாங்க வீட்ல இருப்போ அப்ற மூணு மணிக்கு வருவாங்க சாய்ந்திரம் மூணு மணிக்கு வருவாங்க
அதுவரைக்கு பசங்கள நீங்கதா பாத்துட்
ம் நான்தா பாத்துக்கனு இல்ல டெய்லியு இல்ல புதன்கெழமையு அ ஞாயித்துக்கெழமையு ஒண்ணு ரெண்டு நாள் தா சந்த
எங்க ஊர்லயு புதன்கெழம சந்த இங்கயு ஆனா சந்த பக்கத்துலதா இருக்கு எங்க வீட்டுக்கு பக்கத் ட்லைங்க
செரி செரிக்கா ரெண்டு நாள் சந்தைக்கு போவாங்க போனா எங்களுக்கு காய் எல்லா வந்து மார்க்கெட்ல வாங்கறனால இவங்க கொஞ்சோ கம்மியாவே வாங்கிட்டு வந்துருவாங்க ஏன்னா ரெகுலரா சந்தை போட்றாங்கல்ல அதனால தெரியு அவங்களுக்கு ம் ஆச்சிக்கா அவ்வளதா இன்னைக்கி இல்ல நேத்து இல்ல இங்க செடிக்காய்தா இன்னக்கி கொழம்பே அது மருந்தடிக்காம ஆமாக்கா மருந்தடிக்காம பண் றதனால பூச்சி கொஞ்சோ வச்சுக்குது ஆனா எதுமே இல்ல நேச்சுரல் இந்த சாணோ இருக்குல மா சாணோ அதா கொஞ்சோ காயிட்டு வந்துச்சி அப்டியே ஒரு த இது கல்லு மாரி ஆ அவ்வளதா
மாட்டுச்சாணோ அந்த செடிங்களுக்கு வேற என்னெல்லாம்ப்பா போட்ற முட்
ஆமாக்கா அது அந்த முட்ட ஓடு போடுவே முட்டைய வந்து ஓடா போட மாட்ட அப்படியே வந்தா கால் குத்திரு நா என்ன பண்ணுவன்னா அது வந்து ஒரு ஆட்டங்கால் மாரி அது க்குனு ஒரு வேஸ்ட் கல் வச்சிருக்கே அதுல வந்து இடிச் சி இந்த பூண்டு தோலு வெங்காய தோலு தக்காளி அந்த இதெல்லா இருக்குல வேஸ்ட் ட்டேஜி அதெல்லா ஒரு த ட்டு மாரி வச்சிருக்கே அந்த ஒரு தகரம் மாரி வச்சிருக்கோ அதுல வச்சு நல்லா காய வச்சு அத எடுத்து மிக்ஸ் க்சில போட்டு ஒரு அதுக்குன்னு ஒரு மிக்ஸ்சி வச்சிருக்க ஒரு மிக்ஸ்சில ரெண்டு ஓட்டு ஓட்டி அப்படி ஓர மாரி போட்டுருவே ஆ அப்புறோ வேப்பல இருக்கு வேப்பிலைய வந்து வெயிலயே காய வைக்காம நெலல்லேயே காய வச்சு அதையு ஒரு ஓட்டு ஓட் சுட்டி அப்படியே செடிக்கு போட்டுறது
வேப்பில கூட போடுவாங்களா எதுக்கு அது பூச்சி வராம இருக்காவா
பூச்சி அவ்வளோ பூ பூச்சி காய்க்கு ஒட்டாது
ஓ என்ன வேப்ப எலைய நா இது வரைக்கு கேள்விப்பட்டதில்ல மத்ததெல்லா ஓ பா மத்த ஒரல்லா அந்த ஏ மாட்டுச்சாணோ அதெல்லா ஒரமா போட்றாங்க டு பாத்திருக்கே
செரி செரிக்கா
அந்தப் பூச்சி வர்றாதுக்காக வேப்பெல இதுவு நல்ல ஐடியாதா
உம் வேப்பேல்ல மஞ்ச மஞ்சத்தூள் இருக்குலைங் மஞ்ச தூளு அதுல த இதியு அதியு சேத்தி போ போட்டம்னா பூச்சி அவ்ளோக்க அரிக்காது செத்துரு இது நேச்சுரல் தான அது னால இது போடுற ஒரம்ல வாங்கி அது போடுறதில்ல எங்க அதுக்கே போடுறதுல அதுனால நாங்ளே வீட்லே ரெடி பண்ணி அப்டியே போட்டுருவ அது தானியா பாத்தி பாத்தியா கட்டி கட்டி வச்சு சக்கரவள்ளி கிழங்கு ம ரவள்ளிக்கெழங்கு
கெழங்கெல்லா கூட போட்ருக்கீங்ளா அதுவு வந்த ஒரு ஒரு செடி ரெண்டு செடி அந்த மாரியா
வேற ஒரு செடி வச்சா அது பரவிரு அது எல்லா பக்கோ அது பாத்தி மாரி பாத் து மாரி கட்டி கட்டி விட்ருகோ அதல கரெக்டா அந்த பாத் தில மட்டு தண்ணி போகு நீட்டா மெய்ன்டென் பண்ணிகிட்ருக்கோ இன்னு வரைக்கு ம் வாழ மரோ வந்து தேன் வாழ
உம்
கற்பூர வள்ளி அது ரெண்டு மொரோ இருக்கு
ஆ
அது ரெண்டு மர இருக்கு அது வீட்டுக் பின்னாடி இப்பதா தார் விட்
தேன் வாழனா என்ன சொல்லு என்ன
மரோ மா தேன் வாழைனா வந்து தேன் பழோ மர மலைலிலாம் மொளைக்கும் இல்லங்கா மழ வாழப்பழோன் சொல்லுவாங்குல கொல்லிமல அந்த மலை மலப்பழோன் சொல்லுவாங்க அது
ஆஹ் ஹா அது தெரியாது எனக்கு ஆனா நா இந்த
இனிப்பா கற்பரவள்ளி தெரியு இனிப்பா இருக்கு கா இது வந்து சாப்பறதே தெரியாது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு ஆஹ் ஹா அது கெடயாது அது ரஸ்தாளிங்கிற்து வேற தேன் வாழைனா ரொம்ப இனிப்பா இரு
ஏழக்கி இன்னொரு ஒரு பழ சொல்லுவாங்களோ அது தெரியுமா
ஆஹ் அது தெரிய ஏலசி தெரியும் இ அ ஆஹ் ஏலக்கி தன் சொல்லுவாங்க இங்க வந்து ஏலரிசின்னு சொல்லுவாங்க அந்த குட்டி குட்டியா பழ இருக்கும் அது கிடையாது காய் இது தேன் பழம் மலை மல பிரதேச இல்ல வளையும் இந்த பழம்
என்ன கலர்ல இருக்கும்
இதுவும் மஞ்சள் கலர்ல தான் இருக்கும் ஆனா வந்து இலர்சி மாதிரியே இருக்கும் ஆனா இன்னு கொஞ்ச சாஃப்ட்டா இருக்கும் அவ்வளவுதான்
ஓ இன்னு நல்லா டேஸ்
ஆஹ் இனிப்பா இருக்கும் இல்லக்கா இது வந்து அவ்வளவு கிடையாது கொஞ்ச ரொம்ப மல பிரசேசம் கிடையாதுக்கா ஏன்னா நாங்க தண்ணி ஊத்தி மெயின்டன் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி கரெக்டா என்னக்கா சேரிங்
ஆஹ் கட் பண்ணு போங்க நீங்களே
ரொம்ப நன்றிங்கா
நன்றி வச்சுடுங்க